ஹலோ
ஹலோ ஆ கேக்குது சிஸ்டர்
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சி காலேல சாப்ட்டாச்சி
ம் சிஸ்டர்ன்னு சொல்லாதிங்க வாங்க போங்கன்னே சொல்லுங்க ஏ சிஸ்டர்ல்லா சொல் செரி சாப்ட்டீங்களா
காலேல சாப்ட்டாச்சி மதியான இனிமேல்தா
எங்களுக்கு இன்னக்கி ஃப்ரைடே அதனாலா இன்னக்கி கொஞ்சோ ஸ்பெஷலு அதனால சிக்கன் எடுத்தோ சமைச்சோ ஆனா எங்களுக்கு டெய்லி ஸ்பெஷல் தா நாங்க டெய்லி கவுச்சு சாப்டுவோ இன்னக்கி இன்னு கொஞ்சோ ஸ்பெஷலு அதனால பிரியாணி பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ்
எவ்ரி ஃப்ரைடே பிரியாணி செஞ்சிருவீங்க
எவ்ரி ஃப்ரைடே இருக்காது எப்பயாச்சு பிரியாணி ரொம்ப புடிக்காது அதா சிக்கனு மட்டன்லா சாப்டுவோ ஆனா பிரியாணி அவ்வளவா பிடிக்காது இந்த ஃப்ரைடே செஞ்சோ
செரி செரி அப்ப தம்பி ஸ்கூல் போயிருப்பாரு அவர் வந்து சாப்ட்டுக்குவாரா
இல்ல இன்னக்கி லீவ் போட்டார் தம்பி போல லேட் ஆயிருச்சி கொஞ்சோ அதனால லீவ் போட்
செரிங்க
வீட்லதா இருக்காரு அந்த தொழுவ போயிருக்காரு பள்ளிக்கு போயிருக்காரு
செரி செரி
ம் நீங்க சாப்ட்டீங்களா
காலேல சாப்டாச்சி மதியோ இப்பதா செஞ்சிட் இருக்கோ
ஓகே ஓகே என்ன சமைக்கிறீங்க
வெண்டக்கா பொரியல் சாப்பாடு ரசம்
ஓகே ஆமா இன்னக்கி ஃப்ரைடே நீங்க கவச்சி சாப்ட மாட்டீங்க நாங்க கவச்சி சாப்டுவோ
இல்ல அப்டி இல்ல சாப்ட மாட்டோன்லா இல்ல இருந்தா சாப்டுவோ ஆனா தனியா அதுக்குன்னு எஃபர்ட் போடுறது கெடையாது
ஓகே ஓகே ஹஸ்பண்ட் வந்து இப்போ கவுச்சி நெறையா சாப்டுவாங்களா இல்லாட்டி
நான்வெஜ் புடிக்கு பட் ரேரா சாப்டுவாரு சாப்டுவாரு இருந்தா சாப்டுவாரு அதேதா ஆ சண்டேஸ்ன்னா அதிகோ சண்டேன்னா ஆ ரெகுலரா எடுப்போ இப்ப வந்து சண்டேஸ் டைம் செட் ஆக மாட்டாங்குது
ஓகே ஓகே இப்ப நீங்க இருக்கது கிராமந்தா சொன்னீங்கல்ல லாஸ்ட் டைம் பேசம்போது செரி செரி செரி செரி ஓகே ஓகே எல்லாமே பக்கத்துலயே கெடைக்கு
ஆமா ஆமா ஆன்லைன் புக் பண்றது மாரி கூட இருக்கு ஆப்ஷன்னு
ஆஹ் இப்பதான் நிறைய ஆன்லைன் வந்துச்சு நிறைய ஆப்ஸ் வந்துச்சு
ம் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு நிறைய ஜியோ மார்டு அப்புறம் மால்ஸ் மால்ஸ் மாரி சூப்பர் மார்க்கெட் மாரி அதுவும் நிறையா இருக்கு
உம்
து புடிச்சிருக்கோ அதுல வாங்கிக்கலாம் ஓ அதனால வாங்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது எது வேணுமோ வாங்கிக்கலாம்
ம்
ஆனா கொஞ்சம் போகணும் முன்னாடியே கிடையாது எல்லாமே கொஞ்சம் உள்ள சிட்டிகுள்ள போனாதான் நாங்க சிட்டி சிட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கோம்
சரி
அதனால வெகிக்கிள் இருந்தா போலாம் வண்டி இருந்தா டக்குன்னு போயிட்டு வந்துர்லாம்
ம் ஓகே ஓகே அங்க நைட்டுக்கானா எப்பவுமே டிப்பன் தான்
ஆமா
பதுல இருந்து பாப்பாங்கல்ல
இல் ரெண்டு தம்பிங்க
ரெண்டும் தம்பிங்க ஓகே ஓகே வீட்டுல இருக்காங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஒருத்த போயிட்டு வந்து ட்டான் ப்ரி கே ஜி பெரிய தம்பி இன்னும் வரல பெரிய தம்பி மூணு மணிக்கு வருவாரு
சரி சரி இங்க எல்லாம் மூன்ற மணிக்கு விடுவாங்க அங்க மூணுக்குல்லாம் விட்டுருவாங்களா
ரெண்டு நாப்பதுக்கே விட்டுருவாங்க அவங்களுக்கு வேன்ல வேன் ஏறி வரதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் ஆகுது
சேரி சேரி அங்க எப்டி கவர்மெண்ட் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்லா கவர்மென்ட் ஸ்கூல் நிறையக்கு
எல்லாம் இருக்கு நா ஆனா தம்பி போறது
ஆம் உம் ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய சலுக இருக்கு தெரியுமா
தெரியும் பட்டு இப்ப இருக்கிறதுக்
இல்ல அது அவங்க இல்ல இல்ல இது அவங்க அவங்க சாய்ஸு இருந்தாலும் சொல்ற கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன
இப்ப அது தெரியும் தெரியும் ஆனா எனக்கு என்னன்னா இப் இப்ப ஓகே வா இருக்கு பஸ்டு நம்ம பேஸிக்ஸ் மட்டும் கொஞ்ச குடுத்துட்டோம்னா கூட ஃபியூச்சர்ல நம் னால முடியலன்னா ஒரு சிக்ஸ் த்துக்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூல் சேத்திக்கலானு எனக்குமே ஒரு ஐடியா இருக்கு அதலேயே நம்ம எப்டி இருப்போங்கிறது தெரியாது எப்படி வேணாலும் ஃபியூச்சர் மாறலாம் ஆன இ இப்பத்திக்கி கொஞ்சம் நாளைக்கு அந்த பேசிக்ஸ் மட்டும் இதுல படிச்சுட்டானா
என்ன கேட்டா வந்து நா என்ன சொல்லுவேன் நானா பி்ப்த் வரிக்கு ம் கவர்மெண்ட் ஸ்கூல படிக்க வச்சுட்டு அதுக்கப்பறம் பிரவேட்ல மாத்தலாம் ஏனா பிப் த்து வரைக்கும் வந்துட்டு இப்ப அதிகமா அவுங்களுக்கு இருக்காது இது
அப்டி கெடையாது பேசிக்ஸ் புல்லாவுமே நீங்க வந்து அதுல படிச்சிறீங்க அதனால ஃபிப்த் வெரிக்கும் நீங்க இதுல போட்டுட்டீங்கன்னா அவுங்களுக்கு எல்லாமே வந்துறோ எல்லா எ பி சி சப்ஜெக்ட்ஸ்சு பேசிக்ஸ் எல்லாமே படிச்சிடுவாங்க நார்மலா அடிப்படையா இருக்கறது எல்லாமே படிச்சிருவாங்க அடுத்து வந்து அவங்களுக்கே தெரியும் இதுதா படிக்கணும் இதுதா படிக்க கூடாது அந்த கொஞ்சம் அவங்களுக்கே கொஞ்ச நாலேஜ் கெயின் ஆயிடும் அதுக்குள்ள சோ அவங்களே பாத்துப்பாங்க
உம்
அது ஒரு அப்டி ஒரு கேல்குலேஷன்ல தா சேத்திருக்க ஆனா இவங்கல்லா என்ன பண்ணுவாங் என்னன் தெரியில ஒவ்வொருத்தரு அவுங்க அவுங்களுக்கு தகுந்த மாரி தான இருப்பாங்க
என்ன கேட்டா படிக்கிற புள்ளைங்க எங்க சேத்தாலு படிப்பாங்க
தே அது கரெக்ட்டு இங்க தா படிக்கணு இல்ல எனக்கு என்னனா இப்பத்திக்கு ஓகே இப்ப நம்ம கிட்ட ஓரளவுக்கு சின்ன பசங்க எது பெருசா நமக்கு செலவு கெடையாது பெருசா ஆக ஆக நமக்கு செலவு நெறைய வரு அப்போ அவ அதனால இப்பத்திக்கி எனக்கு அது பேசிக்ஸ் எல்லாமே அந்த மாரி ஒரு ரீசன் தோணுச்சி
ம்
அ செரி இப்பத்திக்கி போகட்டும் அப்பறம் ஃபியூச்சர்ல பேசிக்கலான்ட்டு இருக்கோ
இப்போ நா எப்டினா எல்லார்கூட சேக்க ஆச எ பையன பிரைவேட் ஸ்கூல்ல ஆசன்றத தாண்டி நல்லா படிக்கணும் அப்டின்ற ஒரு இது ஆனா இப்ப எங்க போனாலு நுப்பதாயிர கட்டணு ம் வருஷத்துக்கு முப்பதாயிர கட்டணு இப்ப அது என்னன்னா இப்ப நா வேற டீவு கட்டிட்ருக்கே அப்போ மந்த்லி ஆட்டோ ஓட்றத்னால வந்து நா டீவு கட்டுற மாச பத்தாயிர ரூவா டீவுக்கு போயிரு வாடக ஆறாயிர் ரூவா போயிரு ஹஸ்பண்டுக்கு ஆட்டோ ஹஸ்பண்ட் ஓட்றாரு
ஓகே கே
அதனால நம்ப க அவர் தா ஒழைக்கிறாரு நா ஹவுஸ் ஒய்ப் தா இருந்தாலு கட்றோல்ல அதனால அதெல்லா பண்றனால இப்போதிக்கு முடியாது அது வந்து டீவு வந்து ஒரு வருஷ தா ஓடி இருக்கு மொத்த மூணு வருஷோ ரெண்டு வருஷ டீவு வந்து ஆ அந்த ரெண்டு வருஷ டீவு முடியற இவ ரெண்டு வருஷோ முடிக்கிறதுக் கரெக்டா இருக்கு செரி ஃபிப்த்துல இருந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேத்தற்லா
செரிங்க செரிங்க சிஸ்டர் இல்ல அது நம்பளோட ம் நம்பளோட டிசிஷன் தா ஆக்ச்சுலி கொழந்தைங்களுக்கு எதுவு தெரியாது நம்ப எதோ ஒன்னு பாத்து பண்றது அதே மாரி இன்னொனு என்னனா அந்தந்த கொழந்தைங்களோட அ பியூச்சர் எப்டி இருக்குன்னு ஆல்ரெடி காட் எழுதி வச்சிருப்பாரு
ஆமா ம் இப்பெல்லா யாருங்க காட நம்பறா இப் இப்ப மெயின் என்னன்னா இந்த நிம்ஷ இருக்கறவுங்க அடுத்த நிம்ஷ இல்ல இப்ப பாருங்க இப்போ இப்போ ஒரு நடிகர் கூட எறந்து போயிட்டாரு அவர் நல்லபடியா இருந்தார் ப நல்லா இருந்தாரு மொத நாள் கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்குல்லா போய்ட்டு வந்தாருன் சொல்றாங்க ஆனா இப்ப யார் நெனைக்கிறா யார யாச்சு கெடுக்கணுன் நெனைக் கிறாங்க யாரு நல்லா இருக்கனுன் நெனைக்கிறாங்க இன்னா சொல்றீங்க இப்ப மெயினா நடக்குது ஒலகத்ல இப்ப நீங்க நல்லா இருந்தா வந்து நா பாத்
எல்லாருமே எல்லாருமே என்னனா அவங்க நல்லா இருந்தா ஆமா பொறமை குணோ சுயநல அததா அதிகமா இருக்கு
இப்ப தானு நல்லா இருக்க கூடாது அடுத்தவங்களு நல்லா இருக்க கூடாது நெனைக்கிறவங்க தா இங்க இப்போதிக்கு அதிகோ
ஆமா
அப்ப என்ன செய்ய முடியு சொல்லுங்க இந்த ஒலகத்ல தா வாழ்ந்துட்ருக்கோ இது ஒலகோ இல்ல நரகோ என்ன பொறுத்தளவு அதா
ம் செரிங்க சிஸ்டர்
ன்ன பண்றது எல்லாத்தையு கடந்து போனு
ம் நம்ம நல்லதே நெனச்சா நல்லதே நடக்கு சிஸ்டர் அப்டின்ட்டு உன்ன வந்துக்க வேண்டிதா
இருக்கிறதுலே பொய்யு அதா நல்லது நினைச்சா நல்லது நடக்குன்றது இந்த உலக த்துலே பொய் அதான் எங்க நடக்குது நீங்களே சொல்லுங்களே எப்ப நல்லது நனச்சா நல்லது நடக்குது கெட்டது தான் நடக்குது
ஓகே
ஆனா காடு கூட்டம் கூட கூட்டம் வருவாரு எப்பவும் நம்மளுக்கு இருப்பாரு அது ஒரு நாம்பிக்கையில ஓடுது எப்பயோ சரி உங்க ஊர்லலா மழ எப்டி இருக்கு
மழ வர மாரிதா இருக்கு இன்னைக்கு இது டே ரெண் நாளாவே வர மாரிதா இருக்க ஆனா எதுவும் பெருசா இல்ல
இன்னைக்கு லைட்டா தூருச்சு இங்க
இல்ல இன்னைக்கு இப்ப இப்ப நல்லா ஹெவியா மூடம் போட்ருக்கு நேரத்துக்கு போட்ருக்கனால சாய்ங்காலத்துக்குள்ள வந்துரும் தா நினைக்கிறேன் இவ்ளோ நேரோ ஆனா வெயில் தா இப்ப ஒரு ஹாஃப் அன் ஹார் தான் மூடம் போட்ருக்கு
ம் இப்போ லைட்டா தூருது ஆனா என்னன்னு தெர்ல இன்னும் பேயல ஆனா ஃபஸ்ட் தூரிச்சு
செரி செரி நீங்க சாப்பாடு செ செஞ்சுட்டீங்களா
ஆ செஞ்சாச்சு அதா பிரியாணி செஞ்சிரு
செரி செ
இன்னும் சாப்பல எல்லாம் பிரேயருக்கு பெயிருக்காங்க வீட்ல அதனால வெயி பண்ணிட்ருக்கே
செரிங்க சிஸ்டர்
செரி நீங்க எப்டி இருக்கீங்க ஒடம்பு எப்டி இருக்கு
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர்
பசங்கல்லா நல்லா இருக்காங்களா ஏன் குரல் ஒரு மாரியா இருக்கு சளி
இல்ல இல்ல டூ டேஸ் க்கு முன்னாடி ஆமா ஆ டூ டேஸ் முன்னாடி அந்த இது மழ வந்தது நல்லா ஹெவியா சளி பிடிச்சு
ம் ஒன்னும் இல்ல நைட் தூங்குறீங்கல்ல நைட் தூங்க போ போது ஒரு கிளாஸ் பால்ல கொஞ்சோன் மிளகும் கொஞ்சோன் மஞ்சள் சொல்லொ போட்டு குடிச்சுட்டு படுங்க இல்ல இப்ப மருந்துக்குன்னு அவ குத்துதான ஆகணும்
என்கிட்டே இல்ல பசங்களுக்கு குடுப்பேன்
ம் அப்ப கருப்பு காப்பி வச்சு குடீங்க இஞ்சி தட்டி போட்டு கருப்பு காப்பி வச்சு குடீங்க கரும் காப்பி இல்ல இல்ல கருப்பு காப்பி தூளுன்னு சொல்லி கடையில விப்பாங்கல்ல
ஓ தனியா விக்குதா இல்ல காஃபி தூள போட்ட காஃபி தூளே போட்லாம்மா இல்ல கருப்பு காஃபின்னு தனியா விக்கும்
கருப்பு காப்பி தூளுன்னு சொல்லி விக்கூ சிஸ்டர் அது வாங்கிக்கோங்க அது வாங்கி வச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு சுடுதண்ணிய ஊத் தி நல்லா அடுப்புல கொதிக்க வச்சுட்டு இஞ்சி தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இத போட்டு குடிங்க ரொம்ப நல்லது ஒடம்புக்கு
செரிங்க சிஸ்டர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கறே அத ஆனா சின்ன பசங்களுக்கு குடுக்கலால்ல
ஆ எல்லாருக்கு குடுக்கலா தப்பே இல்ல நார்மல் பிளாக் டீ தான ஒடம்புக்கு ரொம்ப நல்லது பால் எடுத்துக்கிறத விட இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது
செரி செரிங்க சிஸ்டர் நான் என்ன அது கேள்விப்பட்டதில்ல நா என்ன நெனச்ச பிளாக் காஃபினா காஃபி தூள் போட்டு நம்ம நம்ம பிளாக் டீ குடிப்போமே டீதூளே அப்டினா
இன்னொர் வாட்டி ஒழுங்கான இதா சொல்ற கரெக்டா சொல்ற இது இன்னோ கூட நல்லா சொல்லா அடுத்தவாட்டி சொல்ற சேரிங்க ஒன்னோ ஒரு சின்ன வேல இருக்கு அத முடுச்சுட்டு உங்ளுக்கு கால் பண்ணவா
ஆ செரிங்க சிஸ்டர் பாய்
ம்